ம் சொல்லுங்க தோழி
ஆ சொல்லுங்க தோழி அ அதாவது இன்னைக்கி ஒரு நல்ல தலைப்ப பத்தி பேசலான்னு நா நெனைக்கிறே அதாவது எப்புடின்னா அ ஒரு து விளையாட்டு பத்தி நம்ம இப்ப பேசலா விளையாட்டுங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம ஒட் ஒடம்புல வந்து நம்போ ஒரு ஆரோக்கியமா இருக்கணும் அப்புடிலா வந்து விளையாட்ல விளையாட்டு துறைல ஏதாவது ஒன்னு நமக்கு இருக்கணு இல்லைங்ளா அதே மாரிதா நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவ்து ஒன்னு அவுங்க அந்த ஒரு ஆக் ஆக்டிவிட்டிஸ் இருக்குபோது பாத்தீங்கனா உங்ளுக்கு வந்து ப்ரெயின் வந்து நல்லா ஃபங்ஷ் ஆகும் அவ்ங்க ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆக்டிவா இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ம் நல்லாருக்கும் அது மாரி ஏதாவ்து ஒன்னு அது வாக்கிங்கா இருக்கலா யோகாவா இருக்கலா
டெய்லி வாக்கிங்லா போயிட்ருந்தாங்க ஒரு டைம்ல இப்ப எனக்கு ஒர்க் போறதுனால எங்யுமே போமாட்டறா இதல்லாம ஒரு ரீசன் பக்கத்ல யார்னா லேடிஸு இல்ல ஃப்ரெண்டு யார்னா இருந்தாங்ன கூட்டிட்டு களம்பிடுவே இப்ப பண்ண முடியல எ பொண்ணே ஃபுட்பால்ல சேத்திருக்கே செரி நம்ம தா ஒன்னு பண்ண முடியல அவளாது போய் விளயாட்டு சொல்லி
கண்டிப்ப நீங்க ஒரு அவ்ளோ நல்ல விஷ்யோ செஞ்சிருக்கீங்க அது
என்ன ஒன்னு அது அவ்ங்க காம்ப்படிஷன் வக்கும்போது அவுங்க எந்த ஸ்கூல் அலார்ட் பண்றாவங்ள அந்த ஸ்கூல்ல கூட்டு போயிட்டு கூட்டு வர்ணு அது
அது ஒரு ஆ பிக்கப் டிராப் பண்றது கொஞ்சோ நம்ளுக் டைம் அதுக்குன் ஒதுக்க முல்ல
கண்டிப்பா
பரவால்லைங்க அதல்லா நம்ம கொஞ்ச ரிஸ்க் எடுக்கறதா எடுத்தம்னாலே கு நல்லாருக்கு அது அ அது அது அப்படி போனா தாங்க ஒடம்புக்கு நல்லது அந்த மாரி எதோ ஒரு விஷ்ய நம்ம அதுல ஈடுபாடு நமக்கு இருக்க குனு தெரியுங்ளா நானே பாத் பாத்தீங்னா எங்க எங்க ஸ்ட்ரீட்ல எல்லாரு ஃபிரெண்ட்ஸ் எல்லா சேந்து ஒரு ஃபிட் ட்னஸ் மாரி பக்கத்லயே ஒரு பில்டிங் ஒன்னு இருக்கு அதுல எங் எல்லாரு அங்க போயிட்ருந்தோ நாங்க ஒரு ஒரு ரெண்டு மாச கேப் விட்டத்தா ஒரு வாட் ஒன் இயர் ஆச்சுங்க இன்னு நாங்க அத சேந்து நாங்க கண்டினியூ பண்ணவே முடியமாட்டேங்குது அவ்ளோ நல்லாருக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு ஹெல்த்துக்கு நல்லாருந்துச்சு நல்லாருந்துச்சு வே அத நாங்க விட்டதுதா இன்னக்கு ரொம்ப நாங்க ஏண்டா விட்டோ அப்டிங்குற மாதுரி இருக்கு எ பிள்ளைங்களுக்கு அப்புடிதா பைய சின்னதா இருக்குறா அவன் இன்னொரு ஒன் இயர்காக வெயிட் பண்றோ பொண்ணு ஆல்ரெடி டான்ஸ்ல இருக்க செரி ஏதோ ஒன்னு உனக்குன்னு க்கெலா ஏதாவ்து ஒன்னு இருக்கணு அப்டின் சொல்லிட்டு அ நாங்க அதுல போட்ருக்கோ கேக்குதுங்ளா தோழி கேக்குதுங்ளா கேக்குது ஆ கேக்குதுங்க தோழி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க அந்த வாக்கிங் போறே சொல்லிட்டு நீங்ள எவ்ளோ வர்ஷமா போயிட்டு இருந்தீங்க
நா ஒரு த்ரீ மந்த் தாபா போன அதுக்கப்றமேட்டு ஆள் இல்ல நான் மந்த் த்ரீ டேஸ் போனமா முல்ல அது போக முல் அதுக்கப்றமேட்டு அப்டே சோம்பேரி தனமா ஆயிடதுக்கு அப்றோ அவங்கள அவங்களால வர முடியாது பாட்ன
அ அதா அதா அதாங்க ம்
அப்டியேத்து அப்டியே போவாம ஆய்ஆயி அப்டியே அவாயிட் பண்ணிறாங்க தனியா போனிங்க ஏ அப்டின்
தனியா போணுங்ற ஒரு இதுவே வந்து நம்மக்கு வந்து யார் போறது யாராவது கூட வந்து தொனக்கி இருந்தா நல்லாருக்
ஆ இப்போ நம்ம ஒ தனியா இருந்தா என்ன பண்ணுவோ தெரியுமா சரி யாரு இல்ல நம்ம கொஞ்சோ போரில்லா க்லா அப்டின்ற ஒரு சோம்பேர்தனோ வந்ரு
ஆம் ஆமா அதனால என்னா சொல்றது அது போகணு போனா தா தா ரொம்ப நல்லது அட்லீஸ் ஒரு ஒரு இருவது நிமிஷமாவது ஆனா நீங்க இப்ப வேலைக்கு போறீங்கள்ள அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய எக்சசைஸ் தா உண்மையா சொல்ல போனா நடந்து போறது வரது
சிஸ்டம்ல உக்கான்டே இருக்கணு அங்க சிஸ்டம்ல உக்காந்துட்டே இருக்கணு அது காலைல ந்து ஈவ்னிங் வர உக்கார்றது நமக்கு அது
டயட் ஆமா கண்டிப்பா ஏறுது ஏறவு செய்யுங்க அது ஒரு சமயொ அப்டி இருக் கு ஆனா வந்துட்டு ஆ நீங்க இப்ப நீங்க இங்கேர்ந்து கெளம்பி நீங்க ஒரு சில ஒரு சில ஒரு இது வரைக்கு நீங்க நடந்து போ வேண்டியது இருக்கு அவுங்க ஆஃப் ஃபீஸ்குள்ளே நீங்க நடக்கலா
றங்க நானு நடக்க முடியில இங்கேந்து ப இங்கேந்து நட தெல்லா போனா ஒரு முக்கா அவர் ஆகு அதுக்குல்லயு டைம் ஆயிடு பசங்க ஸ்கூல்க்கு அமிச்சிட்டு நம்ம அவ்சர அவசரமா கெளம்பர் னால நம்ளால நடக்க முடியாது சீ க்கிரொ போய் அஞ்சி நிம்சத்ல போனுன் சொல்லி நன
அதா அதா அதா
ஆ ஒரு த்ரீ இயர்ஸா பைக் ஓட்டி
உம்
க்ல உ பைக்ல போயிடுவ இப்ப என்னாச்சுன்னா ஒடம்பு ஏறி ச்சி நா மின்னவ் விட பசங்க சிசேரியன் பண்ண
நீங்க இல்லென்னா ஃபுட்டுல கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணி ஹெல்த் தியா சாப்ட்டீங்ன்னா அதுல கொஞ்சொ உங்களுக்கு ஆ வெயிட் கொஞ்சொ இது பண்ணலா இல்ல எல்லாரு க்மே அந்த இஷு இருக்கு சிஸர் கல்யாணமானாலே ஒரு மாரி ஒடம்பு மாறுது ஆ அப்
பாவொ
ஆமா இல்லிங் கல்யாணொ ஆனா ஒரு மாரி மாறுது அது வ்அ ஆஃப்டர் டெலிவரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சேஞ்சஸு அத கம்மி பண்ணவே முடிய மாட்டேங்குது என்ன பண்ணுனாலு அந்த டெலிவரியில ஆவுற அந்த ஸ்டொமக் அந்த பேட்ஸெல்லா என்ன பண்ணி குட்டிக்கரணம் போட்டாலு அது கம்மியாகவே மாட்டேங்கிதுங்க
எதுனாலன் தெர்லல நீங்களு ஃபேட்டாதா இருப்பீங்களா நீங்களு ஃபேட்டாதா இரு
ஆ நானு ஃபேட்டாதா இருப்ப நானும்
அதா என்ன பண்றதுன் தெர்ல நம்பல்லா கல்யணத்துக்கு முன்னாடி எப்டி இருப்போ அதேதா அதேதா சேம் கண்டன்ட்டு தா என்ன பண்றது
அ அத பாத்தா நமக்கு அவ்ளோ ஃபீலிங்கா இருக்கு இப்டியா இருக்குறோ இப்ப எப்டி ஆயிட்டோமே அப்டின்னு ஏனா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளப் பத்தி நம்ம கேர் எடுக்கறதில்லிங்க ரெண்டாவது பாத்தீங்கனா அந்த இமீடியட்டா அவுங்க குடுக்குற எக்சசைசு டயட்டு நம்ம கொஞ்சொ ஃபாலோ பண்ணிருக்கணு பட் அந்த இருக்குற சூழ்நிலைல நம்ம பண்ணமாட்டோ கொழந்தைங்கள பாத்துக்கிட்டு இப்ப வரைக்கு அப்டிதா கொழந்தைங்க கொழந்தைங்க வீடு ஹஸ்பண்டுன்ட்டு தா ஓட்றமே ஒழிஞ்சி நமக்கான கேர் எடுத்து நம்ம பண்றதே இல்ல
நா என்ன பண்ணன் தெரிமா அ ஆ ஒரு இதுல இர்க்குல யூட்யூப்ல என்னான்ன சொல்றாங்களோ எல்லாத்யு ட்ரை பண்ணிட்ட தோழி எல்லாம் ட்ரை பண்ட்டே ட்ரை பண்ணா கூட ஒரளவுக்குதா அப்டியே மெயின்டெய்ன் வேண்டி அதெல்லா ட்ரை பண்ணனா இன்னு பலமடங்கு எரி பனோனு சொல்ட்டு எனக்குள்ள கொஸ்டின் மார்க்குதா ஹலோ
கேக்குதுங்ளா சிஸ் தோழி
ஆ கேக்குத் கேக்குது நா பேசது
ஆ கேக்குதுங் கேக்குதுங்க் தோழி சொல்லுங்க அதாவ்து அதுதா நம்மள பத்தி கொஞ்சோ ஒரு ஒரு அக்கறயா ஒரு சில விஷ்யங்க சாப்பாட்லையா இருக்கட்டு இப்ப என்னன்னா நம்ம செய்றத வந்து எந்த ஸ்போட்சும் ஆல்ரெடி நம்ம வந்து வாக்கிங் இதல்லா நம்ம செயற்து கெடயாது இதுல என்னன் பாத்தீங்கன்னா இப்ப செய்யற்தல்லா வேஸ்ட்டா போகுது வேஸ்ட்டா போகுதுன்னே
ஆ கரெக்டு கரெக்டு அதேதா அதுதா விஷ்யமே ஏ நம்மோ நம்பஃபேம்லிய ரன் பண்றதுனால அத யோசிக்கிறோ நேத்து கூட தோழி அவ்ளோ சாப்பாடு வடிச்சி நா சொல்லிட்தா போன ரெண்டு பேரும் வந்து சாப்டுங்மா சாதம் போட் டுனு எப்போடா சாப்டுவாங்கன் தெரிய்ல பாதி சாப்
ஆ ஆமாங்க ஆ அவ்ங்குளுக்கு அவ்ளோ கஷ்டமாருக்கும்போல நம்ம அவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சு குடுக்றோ அனா அது அவு அவ்ளோ ஈசியா வேணா ஒரே வார்த்தைல சொல்றது எப்டினே நமக்கு தெரியவே மாட்ட
ஒரு நாள் விடாம எதோ ரோல் செய்றோ நா நா நா வாய்ஸ்
கண்டிப்பா கண்டிப்பா நம்ளுக் என்ன கான்செப் டனா ஒரு நாள்க் ஒரு நாளைக் வந்து கொஞ்ச காயு கொஞ்ச ஃப்ரூட்ஸு அவுங்க எடுத்துக்கொனு ப்ளஸ் ச் வந்து எ ஐயோ இல்லிங்க அது நா என்ன ஆனாலு அது குடுக்குணுங்க இதுல்ல வீட்ல இருக்கே இல்லையா அப்ர அத தவுத் திட்னங் வேல அதனால வந்து அதுல நா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டாதா இருப்ப பையன்தா கொஞ்சோ சொம்ப சாப்ட மாட்டா வெஜ்
ஏன் பசங்க ரெண்டுமே காய்கறி சாப்டாது நான்வெஜ் சாப்டாது என்ன பண்றதுன் தெரிய்ல சாப்ட மட்டாங்க ஆஹ்
அவுங்ள தவுந்த மரி வேற செய்யணு இல்லிங்ளா
திட்டுவுங்க நானு ரெண்டுமேர் சாப்புல்ல அஸ் மட்டு சாப்புற்ற மாரி இருக்கு இவ ரெண்டு பேரு வெறு கொலம்ப ஊத்திஸ் சாப்டுவாங்க அப்ப எவ்ளோ கஷ்ட்மா இருக்கு சொன்னா எனுக்கு வேண்டா வேண் ன்னான்னுவாங்க
அமா இங்கியு அப்படுதா பொண்ணு கொட ச சேரின்னு அவ சத்த போட்டா கொஞ் யோ இது பண்ணிக்வா பைய நம்பஸ் என்ன சொன்னாலு அவன புடுச்சாதா சாப்புடுவா ஃப்ரூட்ஸ் ப்ரச்சுன இருக்காதுங்கெ வெஜிடபுள்ஸுத சுத்தமா தொடவே மாட்டங்கிறா
பெ ள்ளிங்க நம சொல்றத புரிஞ்சிகி மாட்றாங்க என்னா பண்றுது இப்போ இருக்குற பசங்க அவுங் சொல்றதா நம்ம கேக்குனுன் நனைக்
யாமா
ஒன்னும் பன்ன மு டில எனக் தோ பாருங்க டைமுக்கு நா அந்த மணி எழுதி எயிட்வே எட்டு நாப்பதாவ்து இன்னு எட்டு இருவதாவ்து இன்னு நாங்க ரெண்டு பெரும்
இல்லிங்க அது நா வுட்ருவேணுங்க ஏன்னா பாவோ அவுங்க வீக் க்லி ஒன்ஸ்தா அவுங்ளுக்கு டைம் இருக்கூ அது அவுங்க படிச்சுட்டே இருக்காங்களா அது ஒரு மாரி பாவமா இருக் போ அய்யோ நீ தூங்கு கொஞ்ச நேர அப்டி அதெல்லா எனக் ப்ரா பிரச்சன இல்லிங்க எந்திரிச்
எனக்கு நா அது கூட யா யோசிப்ப தெரியுமா குட்டி குட் டி மேல செய்யத்துக்கு இந்த பசங்கள எதுர் பார் ங்ர மாரி இருக்கு அதனால யோசிப் கொஞ் சீக்கர ஏழ்ந்துகு கத அப்டின்னு டை கடக்கி போற மாரி ஆல் தேடுவே நம்பலா போறதுக்கு வஸ் நா இந்த மாரி நைட் நைட்டி மட்டு போட்னு சுத் போர்துனால நம்ப யோசிப்போ கொஞ்ச வெளியே போற்துக்கு அதனால செரி கொழ தைங்க போவாங்கன்னு பாத்தா தூங்குறாங்க நல்லா
அது தூங்கட்டு உங்க பசங்க சின்ன பசங்கதா இல்ல பெருசாயிட்டாங்ளா
அ ஏ பசங்ளு ஒரு பாப்பா எட் எயிட் போயிருக்கா இன்னொருத்தி வந்து ஃபிஃப்த்லேந்து சிக்ஸ்த் திரும்பவு ஆயிர்க்கா
அதா இப்ப கொஞ்சோ இன்பிட்வீன்ல இருக்காங்க அதனால இப்படியு இல்லாம அப்படியு இல்லாம இருக்காங்க இல்லையா அ சேரி சேரி சேர் ஆனா இதுவு இது ஒவ்வொரு ஸ்டேஜ தா கறது கொஞ்ச இதுதா இல்லைங்ளா அவங்களோ கடந்து மெச்சூரிட்டி குடுக்குணு ஆ சேஃப்டி எப்புடின்இல்ல கண்டிப்பா ஏ நாப் நம்ம எல்லா போனப்ப இவ்வள பய இல்லைங்க தோழி உண்மய சொல்ல னுனா நால்லா வந்து பஸ் ஏறி போய் படிச்சே டியூஷன்னு பஸ் ஏறிதா போன இதுக்கு எஃப்
கடைக்கு பசங்க கடைக்கு போனா நா அடிக்கிற செம்ம அடி அடிக்கிற கடைக்கு தனியா போனாலே இப்பலா சின்ன பொண்ணு அடிக்கடி ஓடிடுறா கடைக்கு யார கேட்டு போற எப்படிலா இருக்கு உலகோ நீ யார கேட்டு போன செம்ம அடி ச்சி நேத்து அத வாங்கி தானு சண்டை போட்ட
அதெல்லா நாம கண்டிச்சு இது வந்து இன்னைக்கு அப் அப்படி தா இருக்கு ஒரு ஒரு வீதிய தாண்ட முடியல கொழந்தைங்க அது வயசெல்லா வயசெல்லா ஒரு பெரிய விஷயமே கெடையாது மூணா சா மூணு வயசு பாக்கறதுல்ல இருவது வயசுன் பாக் பாக்கறதுல்ல அறுவது வயசுன்னு பாக்கறது கெடையாது
கெழவிங்க நீங்க நீங்க பாக்குறீங்களா என்னனு தெரில நோஸ் குளா கெழவி
செரி அதா சொல்றங்க அறுவது வயசுன்னு சொல்ட்டன் அறுவது அறுவத்தன் கொழந் என்னன்னே தெர்ல அது அப்டி இருக்கானுங் இது எல்லா தனிப்பட்ட மனிதருக்கு அது இருக்கு இல்ல என்ன கேட் டா அது தண்டன வந்து
பாருங்களே எப்ப வயிருலா எரியு இதுலா பா
இதுக்கு ஒரு கடுமையான தண்டன குடுக்கணுங்க அப்பதா அடுத்த தடவையாது
ஏ அதர் ஸ்டேட்லல்லா நல்லா அப்பயே புடி
அ துபாயல்லா பாருங்க அப்பவே அப்பாவே தல வெட்டிருவாங்க இல்ன்னா தூக் கூல போட்ருவாங்க
இ இங்க எ சும்மா எதனா ஒரு க மாரி லைட்டா கு த்துர்றானுங்க அவனுங்க சேரி ஜாலியா உள்ள என்ஜாய்
அவ்ங்க உள்ள என்ன சாப்ட்டுட்டு தூங்கிட்டு ஜவ எந்த வேலையுமில்ல சாப்பாட் கெடக்கிது தூங்கிட்டு அப்பறொ கொஞ்ச நாள் கழிச்சு வெளிய வரனா அந்த மொஹமே நமக்கு மறந்து போய்ரு
மறந்துரு
வேற ஒருத்தர் போல இது பண்ணுவாங்க ஆமா இப்ப அந்த ப்ளஸ் டூ எழுதுன அந்த பொண்ணு கூட அ தூத்துக்குடி இல்லைங்க ரொம்ப கொடுமையான வஷ்யோ அவ்ங்க அம்மா அப்பா வந்து கத்துறதுக்கு காதல கேக்குதா ஆனா வாய பொத்தி இருக்கா எப் அப்புடி ஒரு கொடுமையா அந்த பசங்க அந்த புள்ளைங்கள
தோழி தோழி தோழி டைம் முடிஞ்கிது நம்ம இன்னொரு காலல பேஸ்லா ம் நன்றி சொல்ல ம்